ஹலோ எ வாய்ஸ் கேக்குதாடா ஆ கேக்குதா ஆ ஓக் ஆ என்னா பண்ற சாப்டியா
ஆ சாப்ட்டே சாப்ட்டே நீனு
இன்னக்கி அலுவலக வந்
என்ன புரியல
இன்னைக்கு அலுவலகம் லீவு தானா
ஆமா இன்னைக்கு லீவ்தா‌ லீவ்தா இன்னைக்கு
என்ன சாப்ட்ட
லா நா சிக்கன் சாப்ட்டே நீனு
ஆ நானு சிக்கன் தா சாப்ட்டே இன்னைக்கு என்ன சாப்ட்டே
ம்
ஆ சாப்ட்டு பேசிரு தெர்லயா
தா குடுத்தாச்சு குடுத்தாச்சு
ஓகேடா ஓகேடா காலைல ஆஃபிஸ்க்கு எத்தன மணிக்கு போணு
ஆமா கால்ல எட்டு மணிக்கு இங்கெருந்து கெளம்பனு கெளம்பி அங்க போயிட் டு ஒம்போதர ஒம்போதரைக்கு ஆஃபீஸ் ரீச் ஆயிட்டு அங்கருந்து அடுத்து ஃபைல்லா எடுத்துட்டு போணு
ஓ எட்டு மணிக்கு கெளம்புனாதா ஒம்போதரைக்கு போக முடியுமா ஒன்றர மண் நேர ஆய்ருமா
ஆ போர்டிங்க் போயிரலா அங்கருந்து இன்னொரு பஸ் மறுபடி மாறணு
ஓ ரெண்டு ரெண்டு பேருந்து போயி தா போவணு
ம்மா நீ கால்ல எத்தன மணிக் கெளம்புவ ஆஃபீஸ்க்கு
நானு நா வீட்லருந்து ஒரு ஒம்போது மணிக் கெளம்புவ ஒம்போது கெம்பனனா ஒம்பதரைக்கி போயிருவ ஒம்போது ஒம்பதுரைக்கி போயிருவே ஒம்போதே கால்கு கெளம்புனா ஒம்போதே முக்கால் பத்து மணிக்குல நா போனா போது பத்து மணிக்கு ரீச் ஆயிட்னு அதுக்கு மேல லேட்டா போனாக்க எதாவது சொல்லுவாங்க சோ
ம் ம்
உனக்கு லேட்டா போனா எதாவது சொல்லுவாங்களா இத்தன இந்த டைம்க்குள்ள வரணுன்னு எதாவது இருக்கா
ஆமா ஆமா ஏனா நா ஈவ்னிங் கொஞ்சோ சீக்கிரோ கெளம்பிருவே அந்த அட்ஜஸ் பண்ணதுக்காக நா கால்ல கொஞ்சோ சீக்கிரோ கெளம் அங்க போயி ரீச்சாகுற மாரி இருக்கு
ஒம்போது மணிக்கி டான்னு ரீச்சாயிருவியா ஒம்பதரைக்கி
ஒம்போது ஒன்போது டூ நா ஒம்போதே முக் ஒம்போதே கால் அதுக்குள்ள ரீச்
நானு பழைய அலுவலகத்துக்கு போயிட்டுருந்தேன்ல்ல அப்ப வந்து நானு ஒன்பது மணிக்கி தா போவே ஒம்பது ணிக்கி போயிட்டு அலுவலகத்த கொஞ்சோ பெருக்கணு ஆ
ம்
சாமிக்குல்லா மால போ மால வாங்கிட்டு வந்து போன்ணு அந்த மாரி வேலைகள்லா இருக்கு அதனால கொஞ்சோ நேரம போயிருவே உனக்கு அந்த மாரி இதர வேலைகள்லா இருக்கா ஆமா எனக்குல்ல என்னோட சீனியருக்கு இருந்தது அசோ தனால நா அதெல்லா ஒரு மால எதுன்னா வாங்கி போடுவே
எங்க அலுவலகத்துல பத்தி இருக்கு அது வந்து அங்க சாமி போட்டோஸ் இருக்கு அதுல பத்த வச்சி பத்த வைக்கணு
ஓ ஓ சேர் சேர் மால வாங்கி
அதே ஆ மாலல்லா அதெல்லா கெடையாது ஆனா அதுவு காலியாயிடுச்சு. அதுவு வாங்கிட்டு வந்து இன்னு வைக்கல. வச்சோன்னே மறுபடியு அத ஃபாலோ பண்ணனு
பூ பூ மாலையா வாங்கிட்டு வருவீங்கால்ல இல்ல ஆல்ரெடி இருக்கு அ நெகுலி மால அந்த மாரி வாங்கிட்டு வருவீங்களா
இல்லல்ல மால வந்து எப்பவாச்சுதா இந்த பத்தி அதே மாரி செயுங்கள் மட்டு்தா
ம் ம் இப்போ நீங்க அலுவலகத்துக்காக எதாச்சு ஒரு பணோ வந்து செலவு பண்ணா அந்த அந்த பணத்த வந்து திருப்பி வாங்கிக்கலாமா இல்ல உங்களோட சம்பளத்தலயே அத கழிச்சுருவாங்களா
அது வாங்கிலா வாங்கிக்கிலா அது பிரச்சன இல்ல எவ்ளோவு செலவு பண்ணிருக்கோ எதுக்காக அப்படிங்கிற காரணங்கள கரெக்டா சொன்னோம்னா வந்துரு அப்டி
எழு எழுதி வைக்கணுமா இல்ல சொன்னா போதுமா?
அத சொன்னா போது தகவல குறுஞ்செய்தியா அனுப்பிச்சா கூட உங்களுக்கு வந்து சேந்துரு
நா அந்தளவுல எடுத்துட்டுருக்கும் போது ஒரு நோட்ல வந்து அத எழுதி வைக்கணு இதுதா செலவு பண்ணன்னு எழுதி எடுத்துணு போய் அந்த நோட்ட குடுத்தா நோட்ட படிச்சு பாத்து டிக் அடிச்சுட்டு அமௌண்ட் எடுத்துட்டு மருந்து வாரோ வாரோ ஒரு சனி சனிக்கெழம அந்த மாரி
செரி செரி
சோ ஞாயித்து கெழம லீவு அப்டீன்கனுதுனால சனிக்கெழம ஈவினிங் அ ஆ கேப்பாரு நம்ம அந்த கோவையெல்லா கணக்கு காட்டி குடுத்துட்டு அது போக ஒரு ஐநூறு ரூபா எக்ஸ்ட்ரா குடுப்பாரு. ஆமா அ சம்பலோ இல்லாம ஒரு ஐநூறுபா குடு அது சனிக்கெழம ஆஃபீஸ் வந்தானக்ஷ
உம் எனக்கு அந்த மாதிரி எதுவு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல.
ஆ ஆ ஆ அந்த செலவு தொகைய மட்டும் தா உனக்கு வழங்கப்படுமா
ஆமா அதுவு சில டைம் வந்து இன்னிக்கி கேட்டன்னா நாளைக்கி ஆனா நிக்காட்டி இன்ச்சி காலோ தாழ்த்துக்கிட்டே போவாங்க செல டைம் மறந்தும் போயிடுவாங்க அத நம்மளால திருப்பி செல கொஸ்டீனும் கேக்கவு முடியாது
ஓ அந்த மாரி எல்லா நறைய அமௌண்ட் போடணும்ல
ஆமா அத மாரி நறைய போயிருக்கோ உனக்கு அத மாரி எதாவது போயிருக்கா
எனக்கு அந்த மாரி பெஸ்ட்டா போனதுல்ல நா யெல்லாத்தையு கரெக்டா வாங்கிடுவே ஆனா ஒரு சில கணக்கு சின்ன சின்னதா ஒன்னு வாங்கிருப்போ ஒரு ரொம்ப கம்மியான அமௌண்டா இருக்கோ நா அத வந்து எட ஆட் எழுதாம விட்ருப்ப அது அப்டியே போயிருக்கோ அந்த மாரி நடந்திருக்கு பெருசாலா இல்ல என்ன பெரிதளவு எல்லாமே வாங்கிட்டே அந்த விஷயத்துல நா போனா அந்த கீழயிருந்து பரவால்ல நல்லா கரெக்டாதாருக்காரு ஆனா வந்து பேசுறதா நமக்கு பிடிக்காது எப்போ பாத்தாலு வந்து ஒரு ஒரு மாரி சொல்றது ஏதோ ஒரு வில்லன வில்லங்கிட்ட பேசுற இங்க வழியிற மாரி யென்ன பண்ணாலு வந்து அது அவருக்கு கொறயாவே தெரியு அந்த மாரி ஒரு ஆளு கொர கண்டு புடிச்சிட்டே இருப்பாரு எல்லாத்தையு அதுதா அந்த நா போனா
எனக்கு அந்த பிரச்சன இல்ல நா செல டைம் அவரு மேலே கோவமூட்டி ஒரு டைம் பேசிட்டே அதனா நா அதெல்லா எதுக் கண்டுக்காம அடுத்த செகண்டே நார்மலா பேசுனாரு அதுனால அத எனக்கு கொஞ்சோ அவர்மேல நல்லா அபிப்பிராயந்துச்சு ஆ ஆ ஆமா
ஓகே ஓகே அந்த மாரி இர்ந்தா கத்துக்கறது ஈசியா இருக்கோ எதாது டவுட் இர்ந்தாலு போய் நம்ம அப்ரோச் அ பண்ணி கேக்க முடியு அந்த மாரி சீனியரா இருந்தா
கரெக்ட்டுதா ஆனா அது எதுன்னா எல்லாத்தையு நம்மளே கத்துக்கணோ அப்டின்னு சொல்லி நெனைக்கிறாங்க
ஆ அதுயெல்லா அலுவகத்திலேயு அதே மாரிதா நடந்துட்ருக்குது யாருமே வந்து கத்து குடுக்கணோ அப்டீன்னு நா வந்து வந்து எனக்கு யாரோ கத்து குடுக்குல நா ஏ ஒங்களுக்கு கத்து குடுக்கனோ அந்த மாரி ஒரு எனக்குள்ளே எல்லா இருக்
ஆ அங்கயே தா எல்லாரு இருக்குறாங்க இத போய் நம்மோ போய் கேட்டம்னா
ஆ ரொம்ப எளிமையாதா இருக்கு அந்த விஷயோ
மா
ஆனா அந்த விஷயத்த நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க சிறு சிறு நுணுக்கங்கள்ருக்கு அது தெரிஞ்சுதுனா அவ்வளதா அந்த விஷ்யமே நமக்கு இவ்வளதானா அப்டின்ருக்கு ஆனா அந்த விஷயத்த நம்ம கஷ்டப்பட்டு அடிபட்டு அப்பதா அத கத்துக்குற மாரி இருக்குது இப்போதய
ஆமா ஆனா அந்த விஷ்யோ என்னனா
சொல்லியு குடுக்க மாட்டிக்காங்க அவுங்களு நா கஷ்டப்பட்டு கத்துக்குட்ட உனக்கு எ சொல்லிக்குடுக்கணு மனநிலைல இருக்கறாங்க
ஆ அந்த மனநிலைதா எல்லாத்துக்கு இருக்குது
அத மாத்திக்கு மாட்டிகாங்க இவ்ளோ வர்ஷங்கள் ஆயிர்ச்சு காலம் மாறிருச்சு
என்ன நம்ம தலைமுறையினர் வந்து அத மாத்துனாதா உண்டு ஆ நா ரொம்பவே கஷ்டப்பட்டுடே அதுவு தெர்ல நம்புளு அந்த மாரி ஒரு கட்டத்துக்கு மாறிட்டம்னா அப்டி ஆய்ருவோமோ எனமோ தெர்ல
ஆமா எனக்கு காலந்தா பதில் சொல்ணு
ஆமா அவுங்க அவுங்க மனநிலை அப்டி இருக்கு எனா வந்து நா உனக்கு ஒரு விஷ்யத்த சொல்லி குடுத்தா என்னோட போட்டி நீயே வந்துருவ அதுதா அவ்ளோதா விஷ்யம்னா எனக்கு வர வேண்டிய அந்த ஒரு வரவு உனக்கு வந்துரு அப்டிங்கிற ந என்னமா என்னனு தெரில
ம்
இப்ப ஒரு விஷயோ வந்து எளிமையா புரிஞ்சுக்கிட்டோ அவ்ளதா அதுல விஷயோ இருக்குது அப்டினா நா உனக்கு வந்து ஒரு தொக தரே ஒரு நா வந்து ஒருதொக உன்ட வாங்குறே அப்டினா உன்னோட நா கம்மியா பண்ணிட்டு அந்த வேலைய செஞ்சுட்டு போய்ருவல அந்த மாரி மாறிடுவாங்கங்கற என்னமோ என்ன
ஆமா ஆமா ஆனா எல்லாரு அந்த மாரி வாங்க மாட்டாங்க நம்ம வந்து அவர்கிட்டே இருந்தே நம்ம எத பறிச்சுக்கணு சொல்லி எல்லாருமே நனைக்க மாட்டாங்க
ஆ அது கரெடுதா
அப்டி அப்டி அவருக்கு அவர சீனியர் நினச்சிருந்தா அவரு கத்துக்க முடிஞ்சிருக்காதுல்ல
ஆனா அவுருக்கு அவர் சீனியர் வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா எளிய முறைட எதுவு சொல்லி குடுத்துருக்க மாட்டாரு அவருமே கஷ்டப்பட்டு ஆ எனா நம்ம இந்த இந்த தொழில் இருக்கறவங்க எல்லாருமே அப்டிதா எல்லாரு ஒரு வகையில ரொம்ப அடிப்பட்டுதா வரமாரி இதுமே இதுமே கடைச்சற்றது இல்ல
ஆ அப்டி அடிபட்டு வர்றவங்களு மத்தவங்களுக்கு சொல்லிகுடுக்க மாட்டேங்கிறாங்க
ஆ ஆமா நா அடிபட்டு கத்துட்டே நீ அதேமாரிதா ஆனா
அதுதா இன்னு கொஞ்சோ கஷ்டமா இருக்கு
சுயநலோ நறைய சுயநலம் இருக்குது பொது நலங்கறது வேறு இந்த சுயநலோ
ஆமா எல்லாரு அவுங்கவுங்க நல்லாருந்தா போதுன்தா நெனைக்குறாங்க
அதுதா அதுதா அதுதா
எல்லா விஷ்யத்திலு அப்டிதான நடக்குது தா நல்லாருந்தா போது
கண்டிப்பா அதேதா அப்டியா ஆ நடந்துட்ருக்
இதே மாரி மனநில இருந்ச்சுனா சமுதாயத்துக்தா ப்ரச்சன
ம் ஏன்னா வந்து இந்த தொழில்யே விரும்பாம் போய்ர்வாங்க மா அ வருங்காலத்துல இப்வே எல்லா வந்து இருக்கு ஒ ஆ இப்போ நம்ம ஒரு ஒரு ஒரு ச தலமொறை இருக்கு அப்டின்னா அந்த தலமொற அடுத்தவ்ங்களுக்கு அத வந்து சஜஸ் பண்ணாதான அடுத் து போகு எ ஈ எல்லாமே அப்ட்யே நின்று ஆஇ எல்லா கஷ்டோ இப்ப தப்பு சர்வே பண்ணம் எறந்துன நெலமைய்ல யாராலயு உணர முடியும்
கடந்த கால தெரிஞ்சா மட்டுன்தா எதிர்கால வந்து நல்லபடியா இருக்குவே காண்டிதா அந்த வர்லாறு இ ரொம்ப முக்யோ அத நம்ம அடுத்த தலமுறைக் கடத்தணுங்கேகாண்டிதா அர்லாறுங்கிற ஒரு விஷுயுமே இருக்கு அதே மாரி இந்த மாரி விஷயங்கள்ல வந்தாவ்ப் பண்ண நா ந டச்சப் பண்ணாங்கன்னா அடுத்த தலமொறை நல்லாருக்கு
ஆஆ கண்டிப்பா கண்டிப்பா அ ஆனா வந்து இதுலயு நறையா மாற்றங்கள் ஏற்படு வருங்காலத்துல இப்போ இருக்க தொழில்நுட்பங்கல்லா வளந்துட்ருக்குது பொய் போய் இப் போ ப ஆல்ரெடி இருக்க ஒரு தலமுறை அ சீனியர்கள்ல்லா வந்து அப் டேட்டெட் ல்லா போயிர்வாங்க இனி வருங்காலத்துல வர்றவங்கலா இன்னு அப்டேட்டா வருவாங்க ஏன்னா வந்து ஏ ஐ எல்லா வந்துர்ச்சு ஏ ஐ மூலமாவே ஒருய் ஒரு மனு தர்றது எல்லாமே வந்து அது அந்த மாரி மாறிட்ருக்குது சோ பாப்போ அது எங்க போய் மொய் முடியுன் தெரில அந்த மாற்றத்த நோக்கி நம் போயிட்ருக்கோ சரி பாப்போ அடுத்த ஒரு அழைப்புல தந்திக்லான் போய்ட்டு வருகிறேன் பாய் அ ஹ